உம்
ஹலோ
நல்லார்க்கீங்ளா
நல்லாருக்கங் நீங் நல்லா ர்க்கீங்ளா
நல்லார்க்கங்க
வீட்ல எல்லாரு நல்லா ர்க்காங்ளா
வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு நல்லருக்காங்ளா.
எங்க வீட்லயே எல்லாரு நல்லா இருக்காங்க. எல்லாருமே என்ன பண்ணிட்ருக்காங் உங்க வீட்ல.
எல்லாரு என்ன பண்றாங்க எல்லார் ருக்காங்க எல்லா ஹோம் ஒர்க் எழுதி வக்கறது அப்டியே போய்ட்டு இருக்குதுங்க டைமு.
அய்யோ இந்த ஹோ இல்லே இந்தொ ஹோம் ஒர்க்கு நீங்க சொன்னாலே எங்க வீட்ல நடக்கிறதாங்க எங்களுக்கு தெனோ ஞாபக
தா அப்படிங்களா ஏ கேக்றீங்க நம்மளா படிக்கும்போது கூட இவ்ளோ கஷ்டப்படல
இப்ப இருக்க பசங்க ஏ தெரியுமா ஹோம் ஒர்க் பண்றக்கே அவ்ளோ இது பண்றாங்க அழு அழுன்னு அழுதுறா ஹோம் ஒர்க் பண்றன்னு சொன்னாலயே
சரிங்க ஆமாங்க நம்ம வடி போதும் கூட பிரச்சன இல்ல எந்த ரிசும் இல்ல
ஆமாங்க நம்ம படிக்கிறப்போ கூடி நம்ம அம்மாப்பா இவ்ளவ் கூடி சொல்ல மாட்ட மாட்டாங்க அவங்க படின்னு கூடி சொல்ல மாட்டாங்க இப்ப இவ்ளோ நேர என்ன பண்ணிட்ருக்க நம்ம படிச்சிட்ருந்தாங் கூடி நமக்கு ஏதாச்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்டின் சொல்லுவாங்க.
சரி ஆமாங்க நம்மளுக்கெல்லா என்ன சப்போட் பண்ணாங்க நம்ம அம்மா அப்பா வேல தா பெருசுன்னு பாப்பாங்க நம்ம அப்டி இல்ல நம்ம வந்து கொழந்தைகள் கூடவே இருந்து நம்ம எல்லா ஹெல்ப்புமே பண்ணுறோ ஆனா வந்து அவங்களுக்கு படிக்கிறது கஷ்டமா ர்க்கு இப்ப பரவால்லங்க. மொதல்ல கொஞ்ச இப்ள்ள பசங்க போன் வெளாண்டுட்டு இது பண்ணிட்டு ந்தாங்க இப்போ நல்லாவே படிக்கிறாங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ருக்குங்க குழந்தைக்கு
அப்டிங்களா இங்க வந்து எப்படின்னா பசங்க இத்தன் நாளா வீட்லயே வந்து இருந்தாங்காட்டிக் கி வீட்ல இருந்திருந்து ஃபோனுமே இதுமே பாத்துட்டு அப்புறொ ஸ்கூலுக்கு போ சொன்னா போவே மாட் திங்கிறாங்க ஸ்கூல் ஃபஸ்ட் டே போறக்குள்ள அவ்ளோ ரவுஸ் பண்ணிட்டாங்க
அப்டிங்ளா நீங்க வந்து கொஞ்ச கொழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க. நம்ம வந்துட்டு எப்டின்னா நம்ம வேல ஒரு மெஷின் மாரி அவங்களு கூடே இருதுன்னு க்கோங்க அவுங்களுக்கு நம் நம்ம சொல்றது கேக் க மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க இப்ப நம்ம அவுங்க கூட சேந்து விளாட பண்ண ஸ்கூலுக்கு போய்ட்டு பண்ணோனு வச்சுக்கோங்க அப்றோ அவுங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப புடிச்சி போகு நம்ம சொன்னதெல்லா கேப்பாங்க
ஆமாங்க நாங்க என்ன பண்ணுனா இதுக்கு வேண்டி வந்துட்டு ரெண்டு பேர் என்ன பண்ணம்னா ஃபோன எல்லா வந்து எடுத்து மேல வச்சுட்டோ ஸ்சு
செரிங்க
அவுங்களுக்கு எட்டாது தூரத்துல மேல வச்சு அவுங்க கூட உக்காத்து பொறுமையா சொல்லி ஸ்கூலுக்கு போனாத்த இப்டியெல்லா நடக்கு அப்டி நல்லா நீங்க லைஃப்ல வர முடியு அப்டின்னு எல்லா சொல்லி சொல்லி பின்ன இப்ப ஓரளவுக்கு பரவால்லைங்க எங்க வந்து இப்பல்லா எழுதிட்டு இருக்காங்க அவுங்களா நா எதுவு சொல்றது இல்ல அவுங்களா பாத்து எழுதுறாங்க ஃபோன் மட்டு கையில நம்ம எடுத்தோம்னா பின்னாடியே வந்துருவாங்க
ஐயோ எங்கேக்குறிங் நம்ம ஃபோன் யூஸ் பண்றத நம்ம குறைக்கணுங்க அப்பதா அவுங்க சொன்னபடி
ஆமாங்க அதனாலதா நாங் ஃபோனே எடுக்குறது இல்ல உங்களுக்கு கூப்டலாம்னு அப்பப்ப நெனை ப்பங்க எங்க இவ்ங்க விட்டாத்தான ஃபோன் எடுத்தாலே பின்னாடியே வந்துருவாங்க ஃபோனு ஃபோனுன்ட்டு இன்னைக்கிதா வந்துட்டு அவுங்க அவுங்க பாட்டி வீட்டுக்கு போய்ருக்காங்கன் சொல்லி நா உங்களுக்கு கால் பண்ணே
சுண்டெலி ஃபோனுங்க எத்த விஷ்யனா கொழந்தைங்க ஃபோன் பாத்தேட்டே அவுங்களோட ம் மெமரி பவர் வந்து படிக்கிறதுலையு இருக்காத்தீங்கன்னா கொறஞ்சிடு நல்ல விஷ்ய த்துக்கு செயல்படுனுங்க பாத்தீங்க நல்ல விஷ்யங்களு இருக்கு கெ விஷ்யங்களு இருக்கு இந்த கேமு கேம்
ஆமாங்க என்னங்க பண்ண சொல்றீங்க எதுவுமே இப்பல்லா வந்துட்டு நம்ம சொல்ற மாரி யாருமே கேக்குறதே இல்ல நம்ம முன்னாடி எல்லா நம்ம வீட்டுக்கு வீட்டுல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாவே வந்துட்டு இது செஞ்சு நம்ம அ ப்பல்லா கிரியேட்டிவ் நெறைய இருந்துச்சு நம்ம மேம் எல்லா டீச்சர் எல்லா இருந்துட்டு ப்ராஜெக்ட் எல்லா நெறைய குடுப் ப்பாங்க அப்ப வந்துட்டு ஒவ்வொன்னு செய்வோ அந்த காய்கீத கூட இந்த மாரி களிமண்ண வச் சி ஏதாவ்து செஞ்சு கொண்டு வர சொல்லுவாங்க. இந்த மாரி எல்லா செஞ்சு கொண்டேய் குடுத்தோ இப்பல்லா பசங்க வந்து ஏதாவ்து சொன்னாலே வந்துங்க எடுத்தோனே சோ அந்த சோசியல் மீடியாக்குள்ள போவாங்க. இது சர்ச் பண்ணுவாங்க சர்ச் பண்ணி அது காட்டுதா அத பாத்து அப்டியே செஞ்சுட் போறாங்க. இதுல அவுங்க பிரெயின் என்ன வேல செய்யுதுன்னு எனக்கு தெரியிலிங்க
செரி செரிங்க ஆமாங்க நெறைய அப்டிதாங்க இப்போ ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களு இருக்காங்க. இதனால கெட்டு போறவங்களு இருக்காங்க. நல்ல விஷ்யத்த பழகுனம்னா நல்லது எல்லாரு கெட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு நெறைய இருக்குங்க ஃபோன்ல
ஆமாங்க ஃபோன்லன்னு எடுத்துட்டாலே நல்லது நெறைய இருக்கு கே அ தேவ் அத விட டபுள் மடங்கா கெட்டதும் உங்களுக்கு நெறைய இருக்குது இல்லங்க அத பாத்து பசங்க கெட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது
ஆமா ஓ நாங்களா கேம் வெளாண்டு வெளாண்டுங்க பசங்கள இதல மீட்டு கொண்டு வரதுக்குள்ள போதும்போதுன்னு ஆயிடுச்சுங்க எனக்கு ரொம்பவுமே இதாயிடுச்சுங்க ரொம்ப ம் என்னடா இப்புடி நம்மளே கெடுத்துட்டுமோ பசங்கள அப்டின் சொல்லிட்டு ரொம்ப வேல வேலன்னு பாத்து கொழந்தைங்களோட இன்ப நம்மோ கெடுத்துட்டோமோ
அப்டிங்ளா அ நானு வந்துட்டு எடையில இந்த லாக்டவுன் டைம்லல்லா செரியான செரம் பட்டுட்டேங்க சொன்னா கேட்கவே மாட்டாங்க கேமு கேமுன்னு கேம்லயே தா ஐயோ அது லாக்டவுன் டைம்லல்லா லாக்டவுன் டைம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லா கேமு கேமு கேமு அதுவு நம்மளே நியூஸ்ல எத்தன பேர்த பாத்தோ கேம் வெளையாண்டு கேம்ல நெறைய பேர் எறந்தே போனாங்கன்லா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்ளா